கேக்குதுங்ளா
எனக்கு கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க சொன்ன மாரி ஏ நா இந்த மாரி ஃபாலோ பண்ணி பாக்குறேங்க ஒரு மூணு நாளைக்கு இந்த மாரி போட் ட்டா தா சரி வரும் கொஞ்சம் சாப்பிட்டாதானுங்க தேவல ரொம்ப ஒவ்வொரு நேரம் மனசே கஷ்டமா இருக்கு சாப்ட மாட்டறாப்புல ஒடம்புக்கு ஏதாவது வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆன்
இந்த மாரி நா பழை பாக்றங்க
அதா ஒரு ரெண்ட் நாள் போச்சா அவங்களு பசி எடுக்க ஆரம்பிச்சிறு ஏன்னா ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே எங்க பசங்களுக்குல்லா பசிக்கும்
அதா பசிக்குதுங்கிறாப்ல ஆனா அந்த தீனிய தின்டா சாப்பாடு சாப்ட மாட்
அத மறக்க அத மறைக்கறது அத மறச்சி அத வாங்கி வாங்கிட்டு வந்தாலும் மறச்சு வச்சுட்டு
ம் ம் ம்
ஒண்ணொன்னா அதாவது பிரேக் டைம்ல கேப்பங்க இவங்க எதாவது குடுங்க அந்த டைம்ல எதாவது குடுத் அனுப்ச்சர்றது அத பிரேக் டைம்க்கு எடுத்துக்கிட்டோ அப்டின் சொல்லிட்டு இப்ப மதியத்துல நாங்க பொரியலே மோ ட்லி அவ்ளோ குடுக்கறதே இல்ல என்னிக்காத ரேர் குடுக்கறது அதே ஈவினிங்ல வந்துட்டு தோ தோச செஞ்சுட்டு அந்த பொரியலு அப்டியே உள்ள வெச்சு சாப்ட வெச்சுருவேன் தொட்டு புடுச் சாப்டுங்க
ஓ பரவால்ல பரவால்ல ஆ
போ சப்பாத்தி செஞ்சு குடுப்போ ஈவ்னிங்கே எங்க வீட்ல பா்த்தீங்கன்னா டிஃபன் முடிச்சிருவாங்க நைட்டு வந்து ரேரு இப்ப சாய்ந்ரோ வயிறு ஃபுல் ஆமா ஏனா சாய்ந்தரமே என்ன பண்ணுவோ வயிறு ஃபுல்லா குடுத்திருவோ
ம் ம் ம் ம்
அவுங்க இப்போ நால்டர மணிக்கு வராங்க அப்டின்னா நால்டரல இருந்து அஞ்சுக்குள்ள அவுங்க நைட் டிஃபனே முடிச்சிருவாங்க ஒரு மூணு தோச மூணு சப்பாத்தி அப்டி சாப்ட்டாங்கன்னா அவ்ளதா அவுங்கள்து பாத்திங் ஆ ஆ அவுங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது அந்த
ம்
எட்ற மணிக்கு டியூஷன்ல இருந்து வருவாங்க எட்டு மணிக்கு அப்டி வருவா டியூஷன்ல இருந்து
ம் ம் ம்
அப்ப என்ன ஆதுன்னா பசிக்கலன்னுடுவாங்க ஆன் பக் வயிறு ஃபுல்லா குடுத்துட்டோ இல்லிங்க வேணுன்னா ஒரு தோச சாப்டுவாங்க அவ்ளோ தா
ஆமா ஓ சரிங்க சரிங்க சரிங்க
ஈவ்னிங்கே குடுத்து முடிச்சுர்றோ நீங்க முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க சாப்பாடா குடு குடுங்க
ஆமா ஆமா ஆ கரெக்ட் நீங்க சொல்றது
பாத்தீங்னா ஜீ நல்ல ஜீர்ண ஆகு ஜீர்ண ஆய்டு
ஆமாங்க நா என்னனா ஒவ்வொர் நேரோ இவரு என்ன பண்றாப்லனா பால் சாதல்லா குடுப்பாங்க நைட்ல இரவு நேரத்துல அத சாப்ட்டாருன்னா கொஞ்சோ அசந்து தூங்குறாரு நைட்லல்லா இது இல்லாம இட்லி தோச இல்லன்னா ஒரு நேர ஒழுங்கா சாப்டாம ஒ ஒரு இட்லி ரெண்டு இட்லிய தின்னுப்புட்டு உருண்டுகிட்டு பசிலயே இந்த மாரி இல்லாதல பண்ணிட்டே இருக்காப்ல நம்பளா பாத் து ஏந்திருச்சு எதாவது குடுத்தா தா உண்டு இல்லன்னா அவரு உருண்டுக்கிட்டே தா இருப்பாரு ஃபுல்லா தீனியே தாங்க இப்ப ஓடிட்டு இருக்கு தீனிய சாப் பர்றத்துனால தா இந்த பசங்க சாப்பாடு சாப்புட மாட்டேதுங்க
ஆம் அமுதா நீங்க வந்து என்ன ரீசன்னா சாப்பாடு வந்து பத் ன்னா வயித்துல கொஞ்சோ நெறய இருக்கிற மாரி இருக்கு கொஞ்சோ ஃபில்லா இருக்குற மாரி இட்லி வந்து ஜீர்ண ஆகு நல்லா ஜீர்ண ஆகுற ஜீர்ண சக்தி நல்லா இட்லி
ஆமா
அதனால வந்து ஜீர்ண ஆயிட்டு அவங்களுக் பசிக்க ஆரம்பிச்சுர்து
கண்டிப்பாங்க
நல்ல ஜீர்ண ஆகனு நல்லா தூங்கணு அப்டின்னு இட்லி குடுப்போ
ம்
அது தான் அவங்களுக்கு ஜீர்ண ஆயிட்டா அவங்களுக்கு பசிக்க எடுக்க ஆரம்பிச்சிடுது மோஸ்ட்லி எங்க போனாலுமே வந்து எந்த ஹாஸ்பிட்டலுமே பாத்தீங்னா இட்லி குடுங்கன்தா சொல்லுவாங்க இட்லி இடியாப்ப அந்த மாரி குடுங்க அதுக்கான ரீசன் வந்து நல்ல ஜீர்ண ஆவு கொழந்தைக்கி
ம் ம் ம் எனக்கு என்னனா டவுட்டுனா செரிங்க இப்ப வந்து நா கொஞ் மின்ல்லா வந்து மீன்லா சாப் ட்டுட்டு இருந்தாப்புலங்க இப்ப என்னெனா இந்த மீனே ரெண்டு மாசமா ரெண்டு மாசமாவா மூணு மாசத்துக் மேலயே ஆயிட்டு மீன்ன பா பாத்தலே ஐயையோ மீன் வே வாசலுக்கு வரு வாங்கனாலே ஐயையோ மீனா வாங்காதீங்க வாங்கா திக்கன் கத்தறாங்க மீனையே தொடமாட்டறா மீன்தா உடம்புக்கு நல்லது அத தொடவே மாட்றா ரால் கூட சாப்புட்றா இதுக்குல்லா என்னா பண்றதுனே தெரியலங்க எனக்கு
அ தூங்கிட்டானா முழிச்சிட்டு இருக்கானா டியூசன் எதாவது போயிருக்காங்களா
என்னங்க
மேம் துங்கிட்டாங்களா இல்ல முழிச்சிட்டு இருக்கானான் கேட்ட
முழிச்சிட்டு தாங்க இருக்காங்க டிவி எதோ பாத்துட்டு இருக்காப்ல படிச்சு முடிச்சிட்டு சாப்ட்டு டிவி பாத்துட்டு இருக்காப்ல சொல்றாங்க இந்த மாரிலா பண்றாப்லங்க இப்ப தூக்கம் வந்துரும் வேற ஒன்பது ஒன்பது மணி தாண்டிட்டனாலே தூக்கம் வந்துரு
ஆமா
அ நா மீன் கொடுத்தா உடம்புக்கு நல்லது கொஞ்சோ இதா இருக்குன்னு பாத்தா மீனையே என்னமோ வெறுக்கற மாரி பண்றாப்ல
ஆ
ம் நானா அப்டி எல்லா பண்ணி பாத்துட்டேங்க நடக்க ம் மாட்டேங்குது
நீங்க மீன் குடுக்கதீங்க மீனா வந்து எடுத்து சாப்பாடுல அப்டியே பேசச்சு அப்டியே விட்டுருங்க அந்த முள்ள எல்லா எடுத்துருவீங்கல்ல கையில
தெரிஞ்சிடுது அத உடனே வாயிலேருந்து எடுத்து போட்டுட்டு வெறும் சாதத்த குடுங்க அப்படிங்கறாப்புல அதயு பண்ணி பாத்துட்டே தெரியு ஆ
மீன் குழம்பு வச்சிட்டு குழம்பு குடுத்துருங்க ஏன்னா குழம்பு நல்லது மீன் சாப்பிடனாலு கூட அந்த மீனோட இதெல்லா வந்து குழம்புல இறங்கு இல்லயா அத வந்து வந்து முடிஞ்சளவுக்கு குழம்பா குடுத்துருங்க அப்பறம் குழம்பு நல்லது தைய விட மீன் குழும்பு
அது என்ன ஆமா அதா நல்லது அதுக்காக தா நானுமே பாக்கறே ம்கு சிக்கன் கொடுத்தா சாப்படறாப்புல
நாங்க எல்லா மீன் குழம்பு நாங்க வைக்கறதா இருந்த நைட்டே வச்சிடுவோ அவ்வளவுதா மறுநாளுக்கு தா எடுப்போ
ம் மறு நாள் டேஸ்ட்டு இருக்கும்லல உங்
ஆ அம்மா அத யூஸ் பண்ணிப்போம் மீன் குழம்பு நைட்டே வச்சிருவோ இல்ல இன்னைக்கே மதியம் அப்படி வச்சிருவோம்
ஓ சேரிங்க சேரிங்க சேரிங்க நாங்களுமே மதிய திரும்ப மறுநாளைக்கு யூஸ் பண்ணிப்போங்க நல்லாயிருக்கு
ஆ
ஆனா இவருக்கு நா ம மறுநாள் வச்சதா குடுக்கறது இல்ல எனக்கு பயந்துகிட்டு சும்மா உடம்புக்கு வருதுன்னு இப்போ தா சுத்தமாக தொடமாட்றாரு
ம் எதனாலா அது முள்ளு ஏதாவது குத்தி இரத்தம் வந்துருச்சா ஒரு வேள
என்னன்னு தெரியல அதனால தா நினைக்கிறே எனக்கு தெரிஞ்சி இத்தனைக்கு ஆவருக்கு ஒன்னு ஒன்னுத்தையு பாத்து பாத்து அது தா பண்றோ ஆனா மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கான்னு என்னன்னு தெரியில இந்த மாதிரி பண்றாப்ல றால்லு எடுத்துக்கிறாப் இல்ல நண்டு கூட நம்ம எடுத்து கொடுத்தா கொஞ்சோ கொஞ்சம்சோ சாப்படுவாப்புல ம் ஈரல் எல்ல சாப்டுவாப்புல அப்ற சிக்கன்னா ஏனா சிக்கன் சிக்ஸ்டிபைவ்ல சிக்கன் கொழம்புல இருந்தாலுமே சாப்பிட்றாப்பல அதுனா மட்டு என்ன பண்ணுதுன்னு தா தெரியல
நீங்க அங்க ஏதா பண்ற அது பேர் என்ன பன்னிர்ருனு சொல்லுவாங்க பாத்திங்களா
ஆமா ஆமா அதெல்லா சாப்பிடுவாப்புல இப்ப நீங்க ஸ்நாக்ஸ்னா என்னென்னங்க பண்ணுவீங்க ஈவினிங்ல இந்த மாரி இப்படி ஓ இப்படி சாப்பாடு குடுக்கறதுனால ஸ்நாக்ஸ் எதுவு பண்றது இல்ல
ஆமா ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்லி கம்மி பண்ணிட்டோம் அதான் சுண்டல் குடுப்பேன் புட்டு குடுத்தனுப்புவாங்க மார்னிங்ல அவங்களுக்கு ஜாஸ்தி புட்டு குடுப்பேன் கேவ்ரு மாவு புட்டு அரிசி மாவு புட்டு அவங்களும் விரும்பி எடுத்துட்டு போய்டுவாங்க ஆப்பிள் இருந்துச்சன்னா கட் பண்ணி போட்டு குடுத்துருவேன்
ம் ம் ம் ம்
அதுக்கப்பறமா பாத்தீங்கன்னா சுண்டல் அய்ட்டம்ஸ் நான் என்ன பண்ணுவ சுண்டல் உப்பு போட்டு வேக வச்சு அப்டியே குடுப்பேன் என்ன ரீசன்னா எல்லாம் எடுத்து வச்சறாங்க அ அப்டியேதா இங்கும்
நான் தாளிக்கிறதெல்லாம் இல்லைங்க அப்டியேதான் குடுக்குறேன் அது இந்த கல்லாயிட் ட்டம் வேர்கல்ல எந்த ஐட்டம் அவிச்சு குடுத்தாலும் அதெல்லாம் சாப்ட்டுட்டு வந்துடுவாப்புல
ஓகே ஓகே அப்ப ஒண்ணும் பிரச்சனயில்ல
ம் இப்ப கொஞ்ச நாள கேரட் தொடலன்னு சொல்லிட்டு கேரட் ஜூஸாவே போட்டு குடுத்துட்டு இருக்கேன்
ம் ம் ம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இத்தான் நாநூறு சாப்பாடா குடுக்குறது முட்ட பால் வந்து மோ பாலா குடுக்கறதுல்ல டீ காபி அந்த பாலு குடுத்தாவே சளி புடிச்சிருது ஈரம் ஃபுல்லா குடுத்துருது
ஆமா ஆமா
அதனால நானு இதுவா குடுக்க ஆரம்பிச்சிட்டேன் டீ இல்லன்னா காபி
ம் ம் ம் ம்
மாரி குடுக்க ஆரம்பிச்சுட்டே
நான் கஞ்சிதாங்கா குடுத்துட்டு இருப்பேன் எப்பொழுதும் சாயந்திர நேரத்துல மாலை நேரம் வந்தா காலையில ஒருவேள பால் குடுத்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இந்த மாரி பேசினப்ப தான் ஒரு தோழி சொன்னாங்க ராகி இருக்குலங்க நான் ஏற்கனவே அதெல்லாம் மொளக்கட்டி தான் வச்சு கஞ்சா கொடுத்தே அவங்க என்ன சொல்றாங்க வெறும் ராகிய மட்டும் நல்லா கழுவிட்டு மொள கட்டி வச்சு அதை காய வச்சு வறுத்துற சொல்ட்டாங்க அதே மாரி பாதாம் பிஸ்தா முந்திரி அ அப்புறம் தே இது இருக்குலங்க அ பேர்ச்சம்பழம் அ கருப் பு பனங்கல்கண்டு மக்கானா
அ
இது எல்லாத்தையுமே நல்லா பேரிச்சம்பழத்த தவுத்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அ எல்லாத்தையும் போட்டு நல்லா நீங்க மிஷின்ல குடுத்து அடிச்சு சலிச்சு வச்சுக்கோங்க அத பால்ல‌ போட்டு குடுங்க அப்டிங்கறாங்க அவ்ளோ சத்து எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அப்டின்னாங்க மக்கானலதா அவ்ளோ சத்து இருக்கு அப்டிங்கிறாங்க
ம் தெரியு தெரியு சொன்னாங்க
ஆ அவுங்க அவ்ளோ சொல்றாங்கங்க அவுங்க வீட்ல இப்டிதா சாப்டுவாங்களா
ரொம்ப நல்லது
ம் ம் ம்
பக்கத்துல எதும் போடலாமா மொகத்துலதா போடுவாங்க ஃபேஷியல் மாரி யூஸ் பண்ணுவாங்க பட் அதையும் ஃபேக்கா எடுக்கும் போது அது எவ்ளோ நல்லதுனு செரிங்ளா
புரியுதுங்க புரியுதுங்க
இல்ல அவ்ளோ ஸ்டென்த் இருக்குங்க
அத எதோ சொன்னாங்க பச்ச பயிறு மொள கட்டி அத சும்மா ஒரு குட்டி பவுல்ல போட்டு குடுப்பாங்ளா சாப்ட்டுதா ஆவணுனு அவுங்க பசங்களுக்கு ஆ கம்பல்சரி சாப்டுதா ஆவணு அப்டின்னு ப்ப சாப்புறாங்களா அந்த மாரி வந்து காலைல இதுதானா இந்த ராகி இது பால்ல போட்டு குடுக்றதுதா குடிச்சே அவனுனு சொல்லிடுவாங்களா அதுதா குடிக்கிறாங்களா ஆ அதா சொன்னாங்க இந்த மாரிதா ஒருநாள் வந்து என்னன்னா ஸ்மூத்தி மாரி எல்லாத்தையு மொத நாளே ஊற வச்சிட்டு பாதாம் பிஸ் தெரிய அந்த நேன் நேந்திரங்கவா அது வால்நட்டு எல்லாத்தையுமே போட்டு பேரிச்சம்பலம் எல்லாத்தையுமே போட்டுஊற வச்சுட்டு காலைல அது ஒரு ஸ்மூத்தி மாரி அடிச்சி குடிக்கிறாங்க குடுக்குறாங்க அப்புறம் பள்ளிக்கு போம்போது பசிச்சா அதுக்கு முன்னாடி வேற எதாவ்து எதாவ்து ஆப்பிளோ ப்ரூட்ஸ்சோ எதோ கட் பண்ணியோ இல்ல வாழப்பழொ அந்த மாரி சாருக்க மதியத்துக் கு சமச்சு தந்துறாங்க அந்த மாரிதா நாங்க குடுப் ப்போ ஒரு நாள் என்னன்னா களி அந்த மெரி அந்த மேரில்லா பண்றாங்க
களிய கூட எங்க பசங்க நல்லா சாப்ட்டுப்பாங்கங்க
ம் ம்
களி வேணான்
ம் ம்
அதுதாங்க இத மாரிதா இன்னம அதா நா நார்மலா கஞ்சி அரைக்கிறது வந்து எனக்கு ஒரு மருத்துவர் சொன்னாங்க ராகி கோதும எல்லாத்தையுமே மொள கட்டி நல்லா வறுத்து காய வச்சா வறுத்துட்டு அப்புறொ பொட்டுக்கல்ல வேர்கல்ல அப்புறொ வந்து பாதா தாம் பிஸ்தா அதெல்லா நானே ஆட் பண்ணிக்றதுதா பாதாம் பிஸ்தா பார்லி சோளம் கூட ஆட் பண்ணிக்லா ஆ ஏலக்கா கொஞ்சோ எல்லாமே போட்டு நா இது மட்டு மெய்னா ஆட் பண்றது அவுர் வந்து இந்த நாலு மட்டுந்தா சொன்னாரு இந்த நாலும் சாப்ட்டாலே அவ்ளோ ஸ்டென்த் மொளகட்டி நீங்க சாப் பாருங்க அவ்ளோ ஸ்டென்த்துனு சொன்னாரு நா மீதி எல்லாத்தையு நானே ஆட் பண்ணிட்டு அரச்சி குடுத்துட்டுருந்தே மாலை நேரத்துல பால்ல என்னா இருக்கு ஒன்னு இல்ல கஞ்சாவ்து குடிக்குட்டுனு இப்ப என் ஆனா இந்த ஒரு மாசமா அதியு தொட மாட்டாப்புல இத்தனைக்கும் ஃபர்ஸ்லருந்துதா ஆரம்பிக் ம் அலுவுராப்ல
நீங்க எதாவ்து ஒன்னு பண்ணுங்க இல்லன்னா ஒன்னும் பண்ண முடியாது
ஆ அதா அதட்டி அததட்டிதா அதலா குடுத்துட்ருந்த அப்பறம் அப்டியே ஒரு பத்து நாள் அதட்னே அப்டியே கண்ட்டினியூ ஆயி குடிச்சிட்ருந்தாப்ல ஒடம்பு கொஞ்சொ எதோ நல்லா இருந்துது இப்ப திரும்பியு மோசமா போய்ட்டு அதனால திரும்பி நம்ம அதட்டிதா குடுக்கணு
நன்றிங்க அடுத்த கால்ல கண்டினியூ பண்ணிக்லா